ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்க தோழி நீங்க எப்டிர்க்கீங்க நல்லார்க்கீங்ளா
நானு நல்லார்க்கெ தோழி உங்க கொழந்தைங்கல்லா எப்டிர்க்காங்க நல்லார்க்காங்ளா
கொழந்தைங்க நல்லார்க்காங்க தோழி உங்க கொழந்தைங்க எப்டி இருக்காங்க நல்லார்க்காங்ளா
ஏ கொழந்தைகளு நல்லா இருக்காங்க தோழி என்ன சாப்டீங்ளா
ம் சாப்டாச்சு தோழி நீங்க சாப்
ம் சாப்ட்டே தோழி என்ன சாப்பாடு ஒங்க வீட்ல
இன்னக்கி என்ன தோழி தோச அதுகப்றொ மட்டன் கொழம்பு
ஆ மட்டன் கொழம்பு எப்டி வப்பீங்க
டன் கொழம்பு எப்டி வப்போன்னா நான் இன்னக்கி வெக்கெல
ஆ
ஏ அண்ண வீட்டுக்காரம்மா தா வச்சாங்க
உங்க அண்ணி
ஆமா எங்க மதனி தா வச்சாங்க ஆ அவங்க அவுங்க ஸ்டைல்ல வப்பாங்க நா வந்து எப்டி வப்பன்னா நம்ம எப்போவ் போல
ஆ
ஏலக்கா போட்டு தாளிச்சி அதுகப்ற வெங்காயோ தக்காளி மளகா இதெல்லா போட்டு நல்லா வதக்கி
செரி
உப்பு மொளகா இஞ்சிப் பூண்டு பேஸ்ட்டு இது எல்லா போட்டு வதக்கி அதுக்கப்றோ மட்டன் மட்டன் மசாலான்னு சொல்லி கடை கடைல விப்பாங்கல்ல அதையு நா போடுவே அத போட்டு அதுக்கப்றோ நா வந்து மசாலா போட மாட்டே எப்டி சொல்றது இந்த தக்காளி வெங்காயோ அடிச்சு ஊத்வோம்ல இந்த மாரி அடிச்
அந்த மாரி அடிச்சு ஊத்துவீங்க ஆ
இப்டி கிரேவி மாதிரி நா வச்சிருவே ஆக்சுவலி அ எனக்கு வந்து மட்டன் வந்து புடிக்காது
ஓகே
புள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வச்சு குடுப்பே
சேரிங் சிஸ்டர் சேரி சிஸ்டர் எங்க வீட்ல அப்டிதா எங்க வீட்ல எப்டி வப்போ அப்டின்னா நீங்க சொல்ற மாரி பட்ட கிராம் அதலா போட்டுட்டு அ வெங்காயம் வெங்காயம் போடாம நாங்க வெங் சின்ன வெங்காயன இஞ்சி பூண்டு மூணு அ நறுக்கி மூணுமே வந்து மிக்சில ஒரு அடி அடிச்சு வச்சுக்குவோ
அப்டி மூணையு சேத்து அடிச்சிருவீங்க என்ன அப்டி மூணையு போட்டு அடிச்சிர்வீங்ளா
மூணயு போட்டு அடிச்ட்டு அத அப்டியே எண்ணெ எண்ணெயில அப்டியே போ பட்ட இதெல்லா போட்டு இதயு போட்டு நல்லா கிண்டிட்டு அப்பறோ தக்காளி பச்ச மொளக வேன்னா போடுவோ பச்ச மொளகா நாங்க சேக்கறது இல்ல சிஸ்டர் ஆ ஏனா பச்ச மொளகா வந்து அதுனால நெறையா பிரச்சன நெறையா ப்ராப்ளம்ஸ் வருது ஒடம்புல எங்க வீட்ல வந்து ஏ மாமனார் மாமியார்க்லா வந்துட்டு நெறையா பெ பிரச்சனகள் வருது அதனால வந்துட்டு செரி யாருமே சாப்ட வேணா அப்டின் ட்டு அத ஒதுக்கிட்டோ அதுக்கு பதிலா நீங்க சொல்ற மாரி மொளகா பொடி அ சிக்கன் அது என்னா மட்டன் மட்டனையு போட்டு வதக்கிட்டு மொளகா பொடி போடுவோ மல்லிப்பொடி நாங்க எல்லாமே தனி தனியா அரச்சி வச்சிர் மொளக பொடி தனியா மல்லி பொடி தனியா சீரகம் சோம்பொடி அதுவு தனியா அரச்சி வச்சுக்குவோ அந்த மாரி தனித்தனியா அரச்சு வச்சுக்குவோ அதுவு போட்டு கசகசா தேங்கா ஒவ்வொர்னே தேங்கா கசகசா சேத்து அரச்சி ஊத்துவோ சிஸ்டர்
இப்பயு நீங்க தே இந்த கசகசலா அரச்சு ஊத்துவீங்ளா
ஆ ஊத்துவோ மட்டனுக்கு ஊத்துவோ
அது ஊத்தனா எப்டி இங்க நம கட்டி ஆகுமா
ந கட்டி ஆகாது சிஸ்டர் தேங்கா ஊத்துறது வந்துட்டு ஒர ப்ப கம்மி பண்ண ஊத்துவோ இன்னு டேஸ்ட்க்காக ஊத்துவாங்க ஒவ்வொருத்தவுங்க நாங்க என்ன பண்ணுவோ தேங்கா தேங்கா ஊத்தலைனாலு அந்த இஞ்சி பூண்டெல்லா அரைக்கிறோல அதோட கொஞ்சோ கசகசா போட்டு கசகசா சேப்பாங்க அது மட்டனுக்கா சேப்பாங்க என்ன காரணுன் தெரில என்னோட மாமி வந்து மட்டனுக்காக சேப்பாங்க
அந்த கசகசா அரச்சி ஊத்துனா ஏதோ போத மாதிரி இருக்கு அத சாப்ட்டாலே தூக்க வரு அப்டின்னு சொல்லுவாங்ள அதெல்லா உண்மையா
இல்ல இல்ல அப்டிலா கெடையாது சிஸ்டர் அது ஏதோ ஒடம்புக்கு அதுல நல்லது இருக்கு அதனாலதா வந்துட்டு இல்லனா அது ஏதோ ஒன்னு பண்ணு அது என்னன்னு எனக்கு சொல்ல தெர்ல கரெக்டா மட்டன் கொழம்பு நாட்டு கோழி கொழம்பு செய்றோல்ல அது இதுகளுக்கு மட்டு அத யூஸ் பன்னுவோ வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோ மட்டனுக்கூ நாட்டு கோழிக்கு தா நாங்க யூஸ் பண்ணிருக்கோ இது வரைக்கு ஆமா
எங்க ஊர் எங்க ஊர்ல சொல்லுவாங்க முன்னாடிலா பிறந்த குழந்தைங்க இருக்குங்ள இந்த கொழந்தைங்க வந்து ரொம்ப அழுங்க தூங்காம அழுதுட்டே இருக்குங்க இப்ப எங்க எங்க பக்கத்து வீட்ல ஒருத்தங்க இருக்காங்க ஒரு பாட்டி இப்ப அவுங்க இல்ல அவுங்க என்ன பன்னுவாங்கனா ஏ இந்த பைய அழுதுட்டே இருக்கா அவ துங் ன்னா அழமாட்டா அப்டின்னு சொல்லிட்டு அதா வது ஒரு இனு ஒரு இனுக்குன்னா ஒரு பிஞ்ச்சு கொஞ்சோண்டு கசகச எடுத்து அத கல்லு போட்டு அப்டியே அரச் அத அப்டியே சங்குல எடுத்து கொடுத்தா அப்டியே பிள்ளைங்க வந்து நல்லா தூங்கும் அப்டினு சொல்லிட்டு ஒரு வா ட்டி ஆமா ஒரு வாட்டி எ பையனுக்கே அவுங்க பண்ணாங்க அது மாதிரி இது குடுத்தோனே ஆமா
இது எனக்கு தெரியாம போச்சே ஆனா இந்த ஒரு காரணத்த எ கிட்ட யாருமே சொல்லல ஆனா நாங்க என்ன பண்ணோ அப்டினா எங்களுக்கு சொன்னாங்க அப்டினா பாப்பா வந்து ரொம்ப பாப்பாவா இருக்கட் டோ நம்மளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நமக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் போகும்ல்ல அந்த டைம்ல இத வந்து அரச் அப்டியே கெட்டியா கொஞ்சமா கொஞ்ச அரசுட் தண்ணி கலந்து அப்டியே அத குடிச்சோம்னா நமக்கு வந்து அது நின்றும் லூஸ் மோஷன் போகாது ஏன்னா கொழந்தைங்களுக்கெல்லா வந்து ஆமா ஆமா குடுத்து பாருங்க கண்டிப்பா போகும் எ கொழந்தைங்களுக்கு நா குடுப்பே கசகசவ கொஞ்சமா கசகச அடுச் ஸ்டாப் ஆயிரும் நம்ம அதிகம் வந்துட்டு த தயிர் தயிர் குடுப்போம் அப்புறம் பண்ணு சாப்ட சொல்லுவாங்க ஆ சில பேர் பொரட் டாவ வெறும் பொரட்டாவ சாப்பிட சொல்லுவாங்க லூஸ் மோஷன் ஆனா அதெல்லா விட இந்த கசகச சா குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களே ஒடனே ஸ்டாப் ஆயிரும் ஏன்னா நம்ம எல்லா தாங்குற சக்தி இருக்கும் கொழந்தைங்க அடிக்கடி மோஷன் போயிட்டே இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்கல்ல அதனால வந்து இத குடுத்தோம்னா நின்றும்
இதுவர எனக்கு இப்டி ஒண்ணு தெரியாம போச்சே
நீங்க சொன்ன மாரி அ தூக்கத்துக்கு குடுக்குறீங்கன்னு சொல்றீங்க அது எனக்கும் தெரியாது ஒருவேள அது குடுத்த செட் ஆகுமோ என்னமோ ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாரி யூஸ் பண்
இல்ல இல்ல இல்ல தோழி
இந்த கசக சாவைய அரச்சு ஊத்தினாலே அத சாப்பிட்டாலே தூக்கமா மயக்க மாரி இருக்குமா
மயக்கமா அந்த மந்தமா இருக்குனு சொல்வாங்க அந்த மாரி அப்படி மயக்
அது எப்டி சொல்றது இப்ப பிரியாணி சாப்டா நல்லா தூக்கம் வரும்ல
தூக்கம் வரும்ல அந்த மாரியா
அந்த மாரி இப்ப கசகசா அரைச்ச ஊத்துனா கொழம்புல டேஸ்ட்டும் குடுக்கும் அது மாதிரி நமக்கு அன்னைக்கி போத மாதிரி இருக்குமா ஆனா ஆனா அது உண்மதா பையனுக்குல்லா நா ஒரு வாட்டி குடுத்துருக்கே அவனு அது குடுத்த அன்னைக்கி நல்லா தூங்கி இருக்கா அதுக்கப்பற தா நானு நம்புனா இதுல அப்டி இப்டி ஒரு விஷயம் இருக்கா அப்டினு சொல்லிட்டு ஆமா பெரியவங்க அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியும்ல
கண்டிப்பா சிஸ்டர் அந்த காலத்துல உள்ளவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஏதாவது ஒரு காரண இருக்கு காரண இல்லாம அத செய்ய மாட் டாங்க அத வந்து ஆனா அத தடுத்து வச்சிருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ வந்துட்டு அ சாஸ்திரம் பாக்குற மாரி வீட்ல பேசுவாங்க அ லைட்ட போட்டதுக்கு அப்புற கூட்டாதீங்க கூட்டி கொண்டுட்டு போய் குப்பைய வெளில கொட்டக் கூடாது இருட்டிருச் லாங்க அப்டின்ல்லா சொல்லுவாங்க அது வந்து சாஸ்திரம் பாக்கம் போ சொல்லுவாங்க அது காரணம்ல்லா யாரு குமே தெரியாது அதுக்கு என்ன காரணம் அப்டினா நைட்ல இருட்டுக்குள்ள கூட்ணோனா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் அந்த குப்பையில எங்குட்டோ இருக்கு நம்ம பாட்டுக்கு கூ குப்பையை கொண்டு கொட்டிட்டோ வைங்களே குப்பையோட போயிரு ஒரு சின்ன ஒரு தோடா இருக்கலா திருக்காணியா இருக்கலா அதுக்கு நாளதா வெளிச்ச கூட்டனு வெளிச்சத்தில கொண்டு போய் குப்பை எல்லா கொட்டனு அப்டினு சொல்லுவாங்க ஆனா அத அது யாருக் க்குந் தெரியாது சொல்றது நைட்ல கொட்டாதீங்க அப்டின் தா சொல்லுவாங்க அது
கண்டிப்பா அது மாதிரி ஆமா அது மாதிரி நகத்த வெட்டுவாங்கல்ல நை ட்ல நகத்த வந்து நைட்ல வெட்டக்கூடாது தருத்திரியோ அப்டின் சொட் சொல்வாங்க அ அதுக் அதுக்கென்ன காரணோ இப்ப நகத்த நம்ம வெட்டி போட்டுட்டோன்னா
ஆமா
போஸ் நம்ம இந்த நம்ம கைல ஒட்ட நம்ம ஏதாது இப்பிடி கைய ஓடம் போது கைய ஓ கை கைல ஒட்டிக்கு அதுக்கப்பற நம்ம ஏதாவுது சாப்டம்போது அந்த நக வயித்துக்குள்ள போச்சுன்னா கொடல் கொடல் வால்வு அந்த மாதிரி பிரச்சனை எல்லா வரு அத அ அத அவுங்க அப்பிடி சொல்லாம நைட்ல அ சரி நை நைட்ல நக வெட்டுனா தரித்திரியோ அப்பிடிங்கிற மாதிரி சொல்லிருவாங்
சொன்னா அத யாருமே கேட்டுக்க மாட்டாங்கன்ற காரணத்துனால தா இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன் அத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாரி பண்ணி வச்சிருக்காங்க அந்த காலத்துலேயே நெறைய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் காலத்துல வந்துட்டு அ ஒதுங்கி ஒரு ரூம்லதா இருக்கணு தனியாதா தனியா ஒரு அறையில இருக்கணு அ யாரும் அவுங்ககிட்ட போக்கூடாது அந்த மாதிரி இன்னூமு சில எடங்கள்ல பண்றாங்க ஆனா அதுக்கு உண்மையான உண்மையான காரணம் வந்து பெண்களுக்கு அந்த டைம்ல வந்துட்டு உடல் ரீதியா நெறைய விஷயங்கள் இருக்கு நடக்கு அதுனால அவுங்க வந்து லெஸ்ட் எடுக்கணு அவுங்களுக்கு ஓய்வு தேவ அதுக்காக தா அந்த ஒரு ரூம்ல அவுங்கள தனியா வக்க சொன்னது ஆனா அது இப்போ வந்துட்டு வேற மாரி பேசுறாங்க வேற மாரி பண்றாங்க ஆனாக் காரண வந்து இதுதா
காரணத்த அவுங்க இதா சொல்லாம அவுங்க வேற மாதிரி சொல்றதுனால
சொல்றாங்க நமக்கு அந்த டைம்ல ரொம்ப வந்து மூடு ஸ்விங்ஸ் ஆகு அபடி ஒரு நேர் டென்ஷனா பேசுவோ ஒரு நேர் நல்லா அமைதியா இருப் போ ஒரு நேரோ ரொம்ப தனிமையா இருக்க மாரி ஃபீல் பண்ணுவோமஒரு நேர வலி ரொம்ப வயிறு வலிக்கு கு நெறைய விஷயங்கள் இருக்கு அந்த டைம்ல நாளா வந்துட்டு எனிடைம் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுற மார்ருக்கு எனி ட்லலா கேப்பாங்க பாத்தா கொழைந்தங்க மேலதா காமிக்க முடியும் கோவத்த வேறயார்ட்டையு காமிக்க முடியாது கணவர் மேலயு கொழந்தங்க மேல தா காமிக்க முடியு அதனா அப்டி டென்ஷன்ல கத்துவே
அ அ சரி அது மாதிரி பாருங்க இப்ப எதுக்கெடுத்தால் நம்ம ஆஸ் பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஞ் சொல்லிட்டு போறோ அந்த காலத் கெல்லா பாத்தீங்கன்னா சளி புடிச்சாலு அவ்ளோ ஈஸியா அந்த நாட்டு மருந்தெலா குடுத்து அந்த சளி எல்லா அப்பிடி வந்துரு
உண்மையாவே இப்பதா இப்பதா வந்துட் டு நீங்க சொல்ற மாரி இப்பதா வந்துட்டு நாட்டு மருந்துலா குடுக்குறதே கெடையாது எதுக்கெடுத்தாலுங்க ஹாஸ் பிட்டல்க்கு ஓடிர்றோ ஆனா இன்னுமே நானா ட்ரைப் பண்ணுவே நா அ நாளான் வந்து அவ்ளோ சீக்கிரமா வந்து கொழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட் போமாட்டேங்க சிஸ்டர் ரொம்ப முடியாத சுச் சுவேஷந்தா கூட்டுப்போவ் முடிஞ்சளவு வீட்லே பாத்துருவே ஒரு வயிறு வலிக்கிதுன் சொன்னாங்கன்னா முருங்கக்கீரையு அ உப்பையு வச்சு தடவி நல்லா கசக்கி அத தேச்சுட்டு இல்ல வாயில ஒரு சொட்டு ஊத்திவுடுவே அப்டியே டக்குனு செமிச்சிரு கொழந்தைங்களுக்கு
அப்டியா இப்டியொர்
கி சளிக் ஆமா இருக் இது பண்ணுங்க இது எல்லா கொழந்தைங்களுக் கேக் நீங்க கண்டிப்
நா என்ன பண்ணுவனா பெருங்காய இருக்கு தெரியுமா பெருங்காய அ அ அத வந் து வெண்ணில போட்டு சூடு வெண்ணில நல்லா ஹாட் வாட்டராந்தா அதுல போட்டு அத அப்பிடி கொஞ்ச கர்த் தேமா அந்த இத ஊத்தி உட்ருவோ ஏனா செமிக்காம இருந்தாலோ இல்ல கேஸ் புடிச்சிருந்தாலோ சரியாவு அப்பிடின் சொல்லிட்டு
ந்தங்களே கை குழந்தைகள்லா யார் வீட்டுலயு இருந்துச்சு வச்சுக்கோங்களே அவுங்களுக்கு அது பண்ண முடியாதுல்ல பெருங்காயல்லா குடுக்க முடியாதுல்ல
நாலு வயசு அஞ்சு வயசு பையங்களுக்கு இது பண்ணலாமா
அ அது பண்லா ஆ பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க நா இது வரைக் கு வந்துட்டு எ கொழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு வயசு வரைக்கு பண்ணி பாத்தே பெரியவளுக்கு இப்பெல்லா வந்துட்டு ஓமத்தர குடுக்க ஆரம்பச்சிட்டாங்க வீட்டுல ஓமத்தர குடு அவ வந்து அவ ஒரு வேளை நல்லா சாப்பிட்டா அப்டின்னா லைட்டா ஊ ட்டி விட்டுருவங்க அவளுக்கு வயிறு வலிக்குது வலிக்கல ஒரு வேள சிக்கன் மட்டன் அந்த மாரில்லா எக்ஸ்ட்ரா சாப்ட்ரிந்தா ஊத்தி உட்டுருவாங்க வீட்டுல ஊத்தி உட்டு பாத்துக்குவாங்க
ஆ அது சரி நா வந்து என்ன ஜெயிமான ஆறத்துக் கு இந்த டாக்டரு கிட்டேய மருந்து வாங்கி வச்சிருக்கே நானு ஏன்னா எ பைய அடிக்கடி வயிரு வலிம்பா செரிங்க தோழி ஆ செரிங்க தோழியா மா கூப்புடுறாங்க நா ஆ ஓகே தோழி நன்றி தோழி